ஹலோ
ஹலோ
ஆஹ் எப்டி ப்ரோ இருக்கீங்க
நல்லா இருக்கணும் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க ப்ரோ வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க நீங்க காலேஜ் படிக்கீங்களா ஒர்க் பண்ணறீங்களா ப்ரோ
நானா ப்ரோ காலேஜு படிக்கிற ப்ரோ பி டெக் ஐ டி படிக்கிற
ம் ம் எந்த ஊர்ல படிக்கறீங்க ப்ரோ
நா சென்னைல வேல்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரோ
ஓ
ம் வெளியூரு அங்க தங்கி படிக்கிற ம் ம்
உங்க காலேஜ்ல என்ன கோர்ஸ் எட்த்துருக்
ஆ பி டெக் ஐ டி படிக்கிற ப்ரோ அ முடிஸ்ட்டு ஐ டி ப்ரொஃபஷ்னல் தா போலான்னு ஒரு ஐடியா
ம்
ம்
எப்டி ப்ரோ ஹாஸ்டலா பி ஜி எதுனா தங்கறீங்களா
நானா ப்ரோ ஹாஸ்டல் தா ப்ரோ பசங்க ஜாலியா ஹாஸ்டல் தா காலேஜ் ஹாஸ்டல்லே
ம் ம் இப் பி ஜி போலால்ல ஹாஸ்டல் கொஞ்ச இதுவா இருக்கு
அ ஃப்ரெண்ட்ஸு எல்லா செட்டாய்ட்டாங்க சோ அதனால இங்க ஹாஸ்டல்லயே இருக்கறே ஆ வெள்ல ரூம் எடுக்கலாந்தா பாத்தோ அதனால அது எப்டி சொல்றது வெள்ல அவுட் சைட் ஃபுட்டு ஹாஸ்டல் ஃபுட்டு நல்லால தா பட்டு மூணு வேள சாப்பாடுருக்கு சும்மா அதிகமா செலவு இருக்காது நம் பாட்டுக்கு ஹாஸ்டல்ல போட்றதா சாப்ட்டு இருக்கே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்லே இருக்கலா
ம்
அப்டின் சொல்லிட்டு ஹாஸ்டல்லே இருக்கே
இது ஃபுட்டு் வெளியெல்லா உட்றாங்களா ஹாஸ்டல்ல ஈவினிங்ல இல்ல
ம் ம்மம் எப்டி சொல்றது வீக்லி த்ரீ டேஸ் கேள்ஸ் அவுட்டிங் வீக்லி த்ரீ டேஸ் பாய்ஸ் அவுட்டிங் ஆ சிக்ஸ் டூ சாரி ஃபோர் தேட்டி டூ சிக்ஸ் தேட்டி டூ அவர்ஸு சண்டே மட்டு மார்னிங்லிந்து ஈவினிங் வரயு ஃபுல்லா அவுட்டிங் தா
ஓகே ப்ரோ ஃபுட்டெல்லா ப்ரோ
ஃபுட்டு ம் ம் ஆ ஆ ஓகே தா ப்ரோ ரொம்பல்லா சொல்ற மாரி இல்ல நார்மலா இருக்கு சாப்ட்டுக்க வேண்டியதா
ம் அப்பறோ ப்ரோ எப்டி போது காலேஜ் எல்லா
ம் எதோ போய்ட்ருக்கு ப்ரோ இப்ப ஃபைனல் இயர் வேற ஆ ஆ அதா போய்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அப்டே நீங்க ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
நா காலேஜ் தா ப்ரோ கோய்ம்புத்தூர்ல படிக்கிற காலேஜுல
அப்டிங்ளா சேரி சேரி என்ன டிகிரி ப்ரோ
அ இது டாக்டர்க் படிக்கிற ப்ரோ
ஓ எம் பி பி எஸ் ங்ளா சேரி செரி எம் பி பி எஸ் னா எப்டி எப்டி நீட் எள்தி போனீங்களா
ஆ ஆமாம்
சரி சரி காலேஜ் நேம் ப்ரோ
காலேஜ் இங்க கோயம்பத்தூர்ல ஒரு காலேஜ் வ
சரி சரி ப்ரோ அங்க எப்டிவ நீங்க ஸ்டே பண்ணி எப்டி ஸ்டே பண்றீங்க நீங்க பிஜியா ஹாஸ்டலா
இங்க பிஜி நம்ப இருக்கேணா
பீஜில இருக்கீங்களா சரி சரி அங்க புட் எல்லா பரவாயில்லிங்களா
ஆ இங்க நல்லாருக்கும் அவுட் சைட்ல நல்லாருக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெளியூர்ல தா இருக்காங்க அதனால பீஜி எத்து தங்கலாம்
ம்
அப்டின்றன
சரி சரிங்க புபட் எல்லாம் ஓகே தானுங்களா
ஆ ஃபுட்டு இங்கல்லாம் நல்லா இருக்கும் கோயம்புத்தூர்ல
ம் ம் மேல ஏதாவது படிக்கற மாரி இருக்குங்களா கோர்ஸ் எதுனா பண்ற மாரி
அதெல்லாம் முடிக்கலாம்
ம்
ஃபைவ் இயர்ஸா ப்ரோ இது
ஆமாங் ப்ரோ
ரேஸ் கோர்சுங்களா சரி சரிங்க
லேட்டாகும் எப்டியும் இன்டர்ன்ஷிப்லாம் போயி்ட்டு
ம் சரி சரி
நீங்க ப்ரோ அடுத்து என்ன படிக்கற மாரி இருங்கீங்க
ஆ வந்து பி டெக் ஐடி முடிச்சட்டு எம் டெக் போட்டு கரஸ்ல போட்லாம் அ இல்ல ரெகுலர்ல போலாமனு பாத்துட்டுருக்கேன் விசாரிச்சுட்டு இருக்கேன் கரசு ன்னு சொன்னன்னா கரசுல போடுவே அப்டி இல்லன்னா ரெகுலர் போட்டு அப்டி அது முடிச்சதுக்கப்புறம் ஆ உள்க்குள்யே காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்ச்சுன்னா அங்க அட்டன் பண்ணி செலக்டாயி அப்டி ஐடி ஜாப்ல ஆ ப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்னா
நீ அப்டி போறதுதான கரசுல தா பெஸ்ட் நீங்க வெளியும் போய் சுத்தி பாத்த மாரி இருக்கும்
ம் ம்
இல்ல இது தெனமும் போற மாரி இருக்கும் அதனால
பாபோம் ப்ரோ இந்த ஈவினங்லேஜல இருக்கு ப்ரோ எங்க காலேஜல கொஞ்ச ஸ்பெஷிஸ்ட் லாம் இருக்குது ரெண்டு மணிக்கு போயி்ட்டு ஆறு மணிக்கு வரலாம் காலேஜுக்கு ஃபோர் ஹவர்ஸ் காலேஜ் தா சோ அதனால பிரச்சன இல்ல பாப்போம் எது செட் ஆவுதுன்னு தெரில
ம் ம்
யா விசாரிச்சு பாத்தட்டு எது செட் ஆகமோ அது பண்லாம்னு ஒரு ஐடியா ம் ம் அப்ரோ ப்ரா சாப்ட்டீங்களா இப்ப
ஆ சாப்டே
ம் என்ன சாப்டீங்க ஆ
சாப்பாடு தா சாப்பாடு சாம்பார்
செரி செரிங் ப்ரோ
லேப்டாப்லா இருக்காங்ளா ப்ரோ லேப்டாப்ல யூஸ் பண்றீங்ளா
ஆம் வா நம்ம ஐடி ப்ரொஃபஷனலக்காக வெச்சிருக்கே இதுனவா இன்கமிஙாகேறங் பேட் ஐடியல்டரி வெச்சிருக்கே சும்மா யூஸ் பண்ணுங்க ஆ நல்லாதா ப்ரோ இருக்கு கம்மியா பட்ஜெட்ல நல்ல ஒரு லேப் ப்ரோ இருக்கு
ம் ம்
ம் நா பிஃப்டி ஃபைவ் அது ப்ரைஸு ஆஃபர்ல ஃபார்ட்டி ஃபைவ்கு எடுத்தே நல்லதா இருக்கு யூஸ் பண்ருக்கே கிட்டத்தட்ட ஒரு டூ இயர் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கே
ம் உம்
உம் செரி செரி ப்ரோ
நல்லா இருக்கு ப்ரோ லேப்டாப்பு அது நல்லா வாங்க நானு வாங்லானு தா இருக்கே
ம்
கொஞ்சோ ஒரு சிக்ஸ்டி சவன்டி கேல்லல்லா வாங்குற மாரி நல்லா கேமிங்கு யூஸ் ஆவு நல்லா இருக்கு அதனால
உம் ஆசஸ் ட்ரை பன்னங் பாருங்க ப்ரோ ஆசஸ்
ஆ ஆ
இப்ப நெக்ஸ்டு என்ன ப்ரோ பண்ற மாரி இப்ப முடிச்சுட்டு அப்டியே ஜப் போயிருவீங்ளா
இல்ல நா முடிச்சுட்டு அதா ஓர்க் போற மாரிதா
செரி ப்ரோ
அப்றோ பாப்போ மீதி கரஸ்ல என்ன பண்லா
ம் ம் ம் ஓகே ஓகே
எப்டி ப்ரோ காலேஜ்க்கு வீட்டுக்கு
பினான்ஸ் எது இருச்சிங்ன்னா ஹாஸ்பிட்லே ஒண்ண கட்டிறுங்க சொந்தமா லைசன்ஸ் எத்துட்டு
ம் என்ன பெர்சா கிளீனிக் வெச்சா போது
உம் உம்
இங்கந்து எவ்ளோ தூரோ வீட்டுக்கெல்லா
எனக்கு வரு ப்ரோ காலேஜுக்கு ஹாம் டவுனுக்கு சாலிடா டூ ஹண்ரட் ஃபவை ஹண்ரட் கிலோ மீட்டர்ஸ் சரி அப் அண்ட் டவுன் ஃபவ் ஹண்ரடு அப்டூ மட்டு சொல்ன்னா டூ ஃப்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துரு
ம் ம் எப்டி பஸ்ல போயிட்டு வந்துருவிங்ளா ட்ரெயின்லயா
அ வீக்லி வீட்டுக்கு வறதுக்ளா பஸ்சுதா ப்ரோ ட்ரெயின் சட்டால்ல நமக்கு ஆமா வீக்லி ஒன்ஸ் வருவ ஊருக்கு மத்தபடி ஹாஸ்டல் தா
ம் ட்ரெய்ன்ல தா மேக்சிமம்
ஆ இல்ல பஸ்சு இந்த தா
ம் ம் ட்ரெயின் செட்டாவரதுல்ல ப்ரோ
ம் ம் கம்ஃபடபுளா இருக்குமா நம்ம பஸ்ஸுல
ம் நா மக்சிமம் ஸ்லீப்பர் போட்ருவ
ம்
போட்டனா அப்டியே படுத்துக்கிட்டே வந்துருவே
ம்
கம்மி ப்ரைஸ்லயே நல்ல நல்ல பஸ்ல்லா இருக்கு கொஞ்சோ ஒன் மந்த் துக்கு முன்னாடியே அப்டியே புக் பண்றுவே
ம் நீங்க எப்டி ப்ரோ உங்க ஊருக்கு ஹோம்டவுனு காலேஜுக்கு ஹோம் டவுனுக்கு எவ்ளோ தூரோ
ஆ
டூ ஹண்றட் டூஹண்ரட் ஃபிப்ட்டி கிலோ மீட்டர் வரு ப்ரோ
ம்
ட்ரெயின்ல தா வர மாரி இருக்கு பஸ்ல ரொம்ப லேட் ஆய்டு மக்சிமம் ட்ரெயின் தா யூஸ் பண்ற
ம்
ட்ரெய்ன்ல யேர்ன்னா கொஞ்சோ கம்பர்டபுள் ஃப்ரீ இது புக் பண்ணி நல்லருக்கு வரதுக்கு பஸ் கொஞ்ச கம்ஃபர்டபுளா இருக்காது வந்து போகதுக்கு எங்க வீக் மந்த்லி டூ டைம்ஸ் அப்படிதா போ நா வருவே ஏன்னா லாங்ன்றதுனால வீக்லி வீக்லி வந்து போக முடியாது ஒன் டே தா லீவ் இருக்கு
சரி சரிங்க
மன்த்லி டூ டூ டூ டைம்ஸ்
ம் ம் எப்டி ப்ரோ நீங்களு ட்ரிப்பு ஃரெண்ட்ஸ் கேங்க அந்த மாரில்லா போவீங்களா
ஆ போனே ப்ரோ ஈவினிங் கூட கெளம்பணு ஒரு ட்ரிப்புக்கு
ம் அப்டிங்களா எங்க போறீங்க
திலி நீங்க எங்கனா கூப்பிட்டீங்கனா போயிட்டுரு மாரி
ம் ஹில் ஸ்டேஷனா எப்படி ப்ரோ நார்மலா சும்மா ரோட் ட்ரிப்பா
சும்மா ரோட் ட்ரிப் தா ப்ரோ சும்மா
ம் எப்டி போறீங்க ம் ம் எதுல போறீங்க
கார்லதா ப்ரோ காது இருக்கு ஃரெண்டுக்கு
ஓ சூப்பர் சூப்பர்
செவன் சீட்டரு ம் ம் கம்ஃபர்ட்டபுளா போயிட்டு வரலா
சூப்பர் சூப்பர் எத்தன பேரு போறீங்க ஓ சூப்பர்வப்ப ஃபிரீயா தாராளமா போலா
ஆ
சரி சரி எப்டி வைப் பண்ட்டே போவீங்களா ஜாலியா
ஆ சேந்த பாட்டுல்லா போட்டு
ம்
இன்ன நைட் ஒரு லேட்டா வருவே கொஞ்சம் ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் ஆயிடும் நைட்ல அரச்சட்டு ஆ ம் நைட் லேட் ஆயிடும்
ம்
நீங்க போனிங்கல்ல
ஆமா எதுவும் இல்ல ப்ரோ எப்பயாவது இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கீங்களன் ஃப்ரண்ஸோட போயிட் ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்ட்டு வரும் அவ்ளோதான் நம்ம பெருசா இல்ல எங்க அப்றோ யாரு கூப்பிட்டாலும் எல்லாம் வர வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டுக்கறாங்க போன் பண்ணா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இதோ வரே இதோ வரேனு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு திரும்போவும் எங்கன்னா போயிடுறாங்க
இவங்க எல்லாம் வச்சுன்னு ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ண முடியாது
கரெக்ட் தா
இங்க எங்க அந்த மாதிரி எதாவுது சொதப்பல்
புரில ப்ரோ
உங்க கேங்ல அந்த மாதிரியாருனா சொதப்புறவங்க யாருனா இருக்காங்ளா
அப்டி லா இல்ல ப்ரோ எல்லா வந்துருவாங்க கூப்ட்டா
ஓ பர
எல்லாம் ஃப்ரீயா இருந்தா வந்துருவாங்க கொஞ்சோ வொர்கா இருந்தா வரமாட்டங்க
முன்னாடியே சொல்லிர்றாங்க வரலனா வரல அப்டின்னு
ஆ ஆமா
ம் நம்மளுக்கு அப்டி சொல்ல மாட்டேங்கிறானு இ வர வச்சு ஏமாத்துறானுங்க
ம் ம்
சேரி சேரிங்க
அப்றோ ஒன்னுங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு காலேஜ்ஜு
ஏன் ஆ ஆமா ப்ரோ ஃபோர் இயர்ஸ் பைன் இது தேர்ட் இயர் படிச்சட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு வருஷம் தான் அதுக்கடுத்து அவ்ளோதான் பி ஜி போடுறதா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்
ம் ம் நெக்ஸ்ட் ஒன் ஒன் இயர் தான்ப்ப
ம் ஆமா ப்ரோ ம் என்ன ப்ரோ
அரியர் என்ன வச்சுடு இருக்கீங்களா என்ன
இல்லல்ல ப்ரோ ஆல் கிலியர்ன்னா
ம் ம்
பஃஸ்ட்டு இருந்தோம் கொஞ்சம் அப்டி இப்டின்னு சுத்திட்டு அப்பயும் பா மேக்சிமம் எங்க காஸ்ட்ல எங்க காலேஜ்ல பாஸ் பண்ணிருவாங்க ப்ரோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அரியர் வைக்கிற மாதிரில்லாம். சும்மா பேப்பர் ஃபில் பண்ணாலே பாஸ் போட்டுருவாங்க ப்ரோ காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல காலேஜ்
ஜாலி தா
ம் ம் சேரி சேரி சேரிங்க ப்ரோ நெக்ஸ்ட் கால் வருது ம். ம்.. திரும்பவு ஆ நாளைக்கு பேசலாம் ப்ரோ திரும்ப ஓகே